பேசலாமா சிஸ்டர்
பேசலா பேசலா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கே எப்பிடி இன்னைக்கு நல்லாருக்காங்க உங்க வீட்ல
எல்லாரு நல்லாருக்காங்கம்மா
அருமை அருமை உங்களுக்கு எப்டி அ காலைல எப்டி போச்சு உங்குளுக்கு உங்களுடைய காலை ஆ இது
ஓகேம்மா டிஃபன் ரெடி பண்ணனு இனிமேதா டிஃபன் ரெடி பண்ணனு
ம் ம்
ஆமமா சப்பாத்தி பண்லான் இருக்கே சப் பாத்தி குருமா பண்ணலானு இருக்க
ம் ம் எப்டி உங்களுக்கு சமையல்லா வந்து எத்தன வருஷமா தெரியு நீங்க எந்த மாரி அ விஷயங்கள்லா பண்ணுவீங்க அத கொஞ்சொ சொல்
சமையல்லா நம்மளுக்கு வெவரந் தெரிஞ்சதுல இருந்தே சமையல் ஓரளவுக்கு தெரியு
ம் ம்
ஆம் பரவால்ல மாரி சமப்பன் வச்சுக்கோங்க
ம் ம் ம்
ம் ஆமமா
ம் ரொம்ப நல்லது இப்ப வந்து நீங்க எங்கயா ச்சு வெளில அ போனீங்க அப்டின்னா எந்த மாதிரி அ உணவுல்லா விரும்பி சாப்புடுவீங்க
நா வெளியெனா தோச சாப்டுவே மோஸ்ட்லி இட்லி சாப்டுவே அவ்ளோதா ஆமா
ம்
அதிகமா நா வெளில போய் சாப்புறதே விரும்பமாட்டே ஹோட்டல்ஸ்லல்லா சாப்புறதே விரும்ப மாட்ட ஆ மேக்சிமம் பிரிஃப்பேர் பண்ணி எடுத்துட்டு போறதுதா எனக்கு ஓகேவா இருக்
ம் ம் அதுவு ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தா ஏனா வந்து நம்ப அந்த ம் அ ஒ அந்த ஹோட்டல்லல்லா பாத்தீங்க அப்டின்னா அ நம்ப அ சாப்புற மாதிரி அவங்க அளவா செய்ய மாட்டாங்க ஏனா வந்து எண்ணெ அதிகமா இருக்கு கா ரோ அ எல்லாமே நம்பளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டாதா அது வந்து நம்புளுக்கு ஒரு திருப்தியா இருக்கு அதுக்கப்றோ நீங்க சொல்ற மாரி அ வெளிலெல்லா வந்து போனோ அப்டின்னா கண்டிப்பா நம்ளே அ எடுத்துட்டு போறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயந்தா ஏனா வந்து எனக்குமே வந்து அ எங்கயாச்சு வெளில அ ஒ தப்பி தவறி ஒரு நாள் சாப்ட்டுட்டே அப்டின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு வந்து செரிக்காத மாரி ஒரு உணர்வு இருக்கு அ எது பண்ணாலு எனக்கு அது சாப்ட்ட மாரியே இருக்காது வீட்டுக்கு வந்து கொஞ்சோ எதாச்சு சாப்ட்டா மட்டுந்தா எனக்கு வந்து சாப்ட்ட மாரி இருக்கு அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போலா ஆனா ஒரு சில எடத்துல நம்ம அந்த வேக வச்ச உணவுல்லா சாப்ட்டோ அப்டின்னா அது வந்து அ இந்த இடியாப்பம் அ கொழுக்கட்ட இந்த மாரி சாப்ட்டோனா அது வந்து கொஞ்சோ அந்த எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம இருக்கு மத்தபடி இந்த அ எண்ணெய் கலந்த உணவுகளா இருக்கட்டு இல்ல தின்பண்டமா இருக்கட்டு அதெல்லா வந்து சாப்ட்டே அப்டின்னா எனக்குமே கொஞ்சோ அது பிரச்சனையாதா இருக்கு நீங்க சொல்ற மாரி அ வீட்ல இருந்து நம்ம எது செஞ்சு ட்டு போனாலு அது வந்து நம்ளுக்கு அ குறிப்பா அந்த வெளில ஃபேமிலியோட வெளில போறோ குடும்பத்தோட அப்டின்னா அந்த மாரி அ நம்மளுக்கு அந்த வீட்ல செஞ்ச உணவு தா வந்து ரொம்ப ஒரு அ பயனுள்ள வகையில இருக்கு அ நீங்க சொல்லுங்க இது மாரி ஏதாச்சு வெளீல போம்போது அ நறைய எதாச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கீங்களா
அ ரொம்ப அதிகமா கொண்டு போனது இல்லம்மா நாங்க கொண்டு போறது எப்படின்னா தயிர் சாதோ எடுத்துக்குவோ புளி சாதோ எடுத்துக்குவோ சப்பாத்தி எடுத்துக்குவோ மா ஆமா பிரெட் எடுத்துக்குவோ பிரெட் ட்டு அப்பப்ப வாங்கிக்குவோ தேவ இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத சமயத்துலதா ஹோட்டல்ல சாப்படுறது ஹோட்டல்ல சாப்பிட்டா நீங்க சொல்ற மாதிரியே அ என்ன காரோ அப்படிங்கறத விட ஹைஜீனிக் இருக்காதுன்னு நெனைக்கிற நா ஹைஜீனிக் இருக்காது சாப்புடும்போது ஆமா அவங்க எப்படி பிரிப்பர் பண்றாங்கங்கறத நம்ம பாக்கறதுல்ல இருந்தாலு இப்ப நறைய விஷயோ கேள்விப்படும்போது ஹோட்டல்ல சாப்புன்னுமான்னு ரொம்ப யோசன வரு பசங்கல்லா அனா ஹோட்டல்ல சாப் பறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க நா அத ரொம்ப அலோ பண்றதுல்ல
ம் ம் ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல சாப்ட்ட சாப்பாடு இருக்கட்டு இப்ப வர அ உணவு எல்லாமே வந்து மாறி போச்சு அப்டின்னு சொல்லா எல்லாமே வந்து அந்த மசாலா கலந்த உணவுகள் தா இப்போ அதிகமா வே விக் கராங்க அப்டின்னு சொல்லா அது எல்லாமே வந்து ஒரு தரவ நம்ம வந்து சாப்டுட்டோ அப்டின்னா இப்ப இருக்கற பசங்களுக்கு வந்து அடிக்கடி அது ஒன் அ வோ அவுங்களுக்கு வந்து புடிச்சு போச்சு அப்டின்னா அடிக்கடி அவங்க வந்து சாப்புன்னுன் நினைக்கறாங்க எங்கயாச்சு வெளீல அ போனா கூட அதே சாப்பன்னு அப்படின்ற மாரி அ நெனைக்கறாங்க அ அந்த மாரி அ விஷயங்கள்லா வந்து கொஞ்சோ நம்ம வந்து தவிர்க்கணு நீங்கள் சொல்ற மாரி ஏன்னா அங்க வெளில போனோ அப்டின்னா அவுங்க வந்து நேத்து பயன்படுத்துன எண்ண இல்லன்னா வந்து பத்து நாளைக்கி முன்னாடி பயன்படுத்துன எண்ணெய்ய கூட போடுவாங்க நம்பளுக்கு அது தெரியாத அதுக்கப்பறோ அவங்க வந்து அ கை சுத்தமா நீங்க சொல்ற மாதிரி பண்றாங்களா அதுவு அதுவு தெரியாது நம்பளுக்கு ஏன்னா நம்ம சமையல் அறை உள்ள போய் நம்ம எதுவு பாக்கறது இல்ல ஏன்னா நம்ம நே எல்லாமே வந்து நம்பளுக்கு வந்து ஒரு சாப்பற அளவு மட்டு தா தெரியு என்ன ப என்ன அதுல இருக்கு அப்படிங்கறது மத்தபடி அவங்க உள்ள என்ன போ ப போட்டு பண்றாங்க அப்படிங்கறது எதுவுமே தெரியாது அ இந்த மாரி விஷயங்கள்லா நறைய எடத்துல வந்து இப்ப இருக்கு அப்டின் சொல்லா இப்ப இந்த கோடை காலோ எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா நறையா பேரு வந்து அந்த தர்பூசணி வாங்கி சாப்பற்றாங்க அப்பறோ வந்து அந்த அ அந்த குளிர்பானங்கள் எல்லாமே வந்து வாங்கி சாப்பற்றாங்க ஆ நீங்க என்ன நெனைக்கறீங்க இந்த குளிர்பானம் அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது நல்ல தா இல்ல வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அ பழத்துல வந்து சாப்ட்டு குடிக்கிறது அதுனாலதா
இப்ப இல்லவே இல்லமா நம்ம பிரிப்பேர் பண்ணி சாப்படுறது மட்டு தா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கடைல வாங்குற எதுவுமே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில எ பசங்களுக்கு நா வாங்கி குடுக்கவே மாட்ட எதுமே நானு வாங்கி சாப் டவே மாட்டே ஜூஸ் கடைக்கு கூட ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடுத்தாலுமே அத யோசனையோடதா அந்த கடக் கு நா போவே நா வந்து நா வீட்ல பிரிப்பேர் பண்ணி லெமன் ஜூஸ் கொண்டு போயிடுவே வெளில போற மாரி இருந்தா அப்டி இல்ல அப்டின்னா நா வீட்ல வாட்ரு மிலன் வாங்கிட்டு வந்து வச்சு தர்பூசணி வாங்கிட் டு வந்து வச்சு ஜூஸ் பிரிப்பேர் பண்ணி குடுப்பே பசங்களுக்கு எதுமே நா அதிக தா பேக்கரி சைடு போறதே அவாய்ட் பண்ணிடுவே ஸ்நாக்ஸ் ஆகட்டு மேக்சிமம் எல்லாமே நா வீட்டலதா பிரிப்பேர் பண்ணி குடுப்பே பசங்களுக்கு அதிகமா கடைல எதுமே வாங்கி குடுக்கறது இல்ல
ம் ம் ஏன்னா அதுவு ஒரு நல்ல ஒரு விஷயதா நீங்க சொல்ற மாதிரி அந்த பேக்கரி ஐட்டம்ல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா அந்த மைதால கலந்த ஒரு உணவு தான் வந்து அதுல அதிகமா வந்து அது பன்னா இருக்கட்டு பிஸ்கெட்டா இருக்கட்டு எல்லாமே அந்த பேருக்குதா அத வந்து சொல்லுவாங்க அ நல்லா இருக்கு அது வந்து ஒரு நாள் சாப்பட்லா மிஞ்சி போனா தொடர்ந்து அதையே சாப்புட்ற பழக்கல்லா இருந்துதுன்னா கண்டிப்பா வந்து அது ரொம்ப ஒரு உடல் நலத்துக்கு கேடு அப்டின்னே சொல்லலாம் அ னொரு விஷய என்ன அப்டின்னா இப்ப அந்த சாட் ஐட்டம் சொல்றாங்கல்ல அந்த பானிபூரி மசாலா பூரி அதுலயுமே வந்து நெறையா அந்த ஹைஜீன் இல்லாத ஒரு விஷய வந்து கை சுத்த இல்லாத பண்றாங்க நெறைய எடத்துல நம்ம இன்னைக்கு தொலைக்காட்சில கூட பாக்குறோ அந்த மாரி வந்து சுத்த இல்லாத செய்யறாங்க அத சாப்ட்டு சில பேர் வாந்தி மயக்கம் அந்த மாரில்லா சொல்றாங்க அத எல்லாமே பாத்து அ இனிமேலாச்சு எல்லாரு வந்து அ திருந்துவாங்கன்னு பாத்தா இல்ல அதே அங்கேயே போய் சாப்டுறாங்க ஒரு சு சுத்த இல்லாத எடத்துல போய் அ சாப்புட்றாங்க அது எல்லாமே வந்து அ தவிர்க்க வேண்டிய ஒரு அ விஷய அப்டின்தா சொல்லலா நம்ம கண் கூட பாக்கும் போது அவங்க அந்த அ கைல வந்து அந்த அ க்ளெஸ் அதெல்லா போட்டுட்டு அவங்க தலை முடி உதிராத அளவுக்கு அந்த தலையிலயு அ கவச மாரி அணிஞ்சுக்கிட்டு அவங்க அத வந்து பண்றாங்க அப்டின்னும் போதுதா அதுதா உண்மையான ஒரு அ நல்ல ஒரு ஹைஜீன் அப்டின்னு சொல்லா ஆனா அத வந்து இன்னைக்கு எல்லா கடைலயும் பண்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து அ கெடையாது அ நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி
ஆமாமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மையாதா உண்மைதா பாத்தா பானி பூரிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப கடையிலயே சின்ன சின்ன சிப்ஸ் மாரி விக்குறாங்க அத கொண்டு வந்து வீட்லயே ப்ரிப் பேர் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலா கடைல சாப்பிட்றது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆமா சுத்த இல்லாமதா செய்வாங்க அவங்க வியாபார நோக்கத்தோடதா செய்வாங்கள தவிர நம்ம ஹெல்த்த பத் தி அவங்க யோசிக்கிறது கெடையாது அவுங்களுக்கு தேவை வியா வியாபார அப்டிங்கிற நோக்கத்துல மட் டும்தா செய்வாங்க
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க
பசங்களுக்கு அது புரியறத இல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணா க்க பேரன்ட்ஸ எதிரிய மாரி பாக்குறாங்க
ம் ஆமாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அது மட்டு இல்லாம நீங்க அந்த காய்கறில்லா பாத்தீங்னா கூட இந்த அ கேரட்டா இருக்கட்டும் உருளக்கெழங்கா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து தோல் சீவுனாதான் அதுல இருந்து கொஞ்சம் அ நம்ம சமை ச்சு சாப்ட முடியும் அது கூட அந்த சமோசா அந்த பப்ஸ் அதுலல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அப்டியே வந்து போட்ருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு பாக்கும் போதே அதோட தோல்லே வந்து தெரியும் இந்த கேரட்லல்லாம் பாத்தீங்க அப்டின்னா அது நல்லாவே தெரியும் அது தோல்ல ஒரு மாரி அழுக்கு படிஞ்சி இருக்கும் அத வந்து அ எப்டிதான் அவுங்க வந்து அவுங்க நீங்க சொல்ற மாரி ஒரு நம்ம வந்து இத வித்துரணும் இத வந்து பணமாக்கிடணும் அப்டிங்கற வியாபார நோக்கத்தோடதான் அவுங்க வந்து அ செய்யறாங்களே தவிர அத வந்து ஒரு நல்ல முறையில வந்து நம்ம சுத்தமா அ வாஷ் பண்ணிட்டு எல்லாமே வந்து பண்ணணும் அப்டிங்கிற ஒரு நோக்கமே இருக்க மாட்டேங்கிது அவுங்களுக்கு அப்டியே அ வாங்குறாங்க கடையில இருந்து வாங்குறாங்க அத அ அலம்ப கூட மாட்டுறாங்க அப்டியே எடுத்து அவுங்க வந்து கட் பண்ணி போட்டு எல்லாமே போட்டு வதக்குறாங்க இன்னொன்னு என்னன்னா இப்ப நிறையா கடையில என்னனா அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அதுல வந்து வெறும் நம்ம வந்து அது நல்ல சத்து நிறைஞ்சதுன் கேட்டா கண்டிப்பா அதுல கிடையாது அதுலயே நிறைய சாஸ் சேக்குறாங்க சோயா சாஸ் சில்லி சாஸ் அப்டி இப்டி டொமேட்டோ சாஸுன்னு சொல்லிட்டு எத்தனையோ சாசு வந்து ச சேக்குறாங்க அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு கெடுதல் அப்டின்னு சொல்லாம் இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா அஜினமோட்டோ அப்டிங்கற ஒரு விஷயம் வந்து உணவுகள்ல எல்லாம் இப்ப வந்து சேக் கிறாங்க அதெல்லாம் வந்து அ ஒரு ஒரு நாளைக்கு சாப்டாலே அதோட எபெக்ட் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அத வந்து அ அன்றாட டெய்லியும் சாப்டுறவுங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்டின்னா அவுங்களுக்கு வந்து நிறைய உடல்நிலையில நல்ல ஒரு மாற்றம் வரும் நெறைய அவுங்களுக்கு ஒரு மாதிரி அ என்ன இல்லாத ஒரு விஷயம் ந அவுங்க உடம்புக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் அதனால அவுங்க மொத்த வாழ்க்கையுமே வந்து பாதிக்கிற மாரி இருக்கும் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆமா நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு உண்மதான் வளர்ற பசங்களுக்கு அது தெரியறது இல்ல நம்ம சொல்றத வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க கடையில சாப்ட்டா அந்த டேஸ்ட் வந்து அதுங்களுக்கு புடிச்சு போயிடுறதுனால நம்ம பேசுறது வந்து அதுங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்ப தெரியாதுனாலும் வளர வளர அதுங்களோட உடல்நலம் பாதிக்கப்படும் அது வந்து அதுங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு என் பசங்க பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடணும்ன்னு ரொம்ப விரும்புவாங்க ஆமா என் கணவர் வந்து வாங்கிட்டு வரும்போது எனக்கும் அவருக்கும் நல்ல சண்ட நடக்கும்
ம் ம் ரொம்பவே அருமையா சொன்னீங்க இவ்ளோ நேரம் உங்க கூட பேசுனதுல அழகான விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டிங்க மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்
நன்றிமா